என்னவே மட்டன் சாப்பாடுச்சிரிப்பா இன்னிக்கி மத்தியானோ சாப்ட்டியா என்ன கடசில ஏ பிய அதுக்குதான விறுவிறுன் வந்தே
நா என்ன சொன்னே சாப்பிடக்கூடாதுன் சொன்னம்லா கிரேவிய மட்டூ சாப்ட்டே சாப்ட்டு அதுவே எனக் வேண்டான்னே எங்கம்மா ம்ம் அப்டின்டாப்பறே இப்ப நைட்டு ஃப்ரைட் ரைஸ் வைங்கன்னே
ரைட்டு அதுலே நீ என்னைய கறிச்சாப்பாடு சாப்ட கூப்புதே
ஏ அப்ப கூடு கூடாதுன் சொன்னே ஆ தென தயிர் வச்சு ஒடம்ப வாகனும்ப்ளா
ம் நா சிக்கன்னா சேரி ஓகே சாப்டுவோ அப்டின் நெனச்சேடுப்பே
இன்னொரு நாள் வாங்க ஜோட்ட சொ சொன்னே என்ன ஜோ நீ சொல்லி இரு சொல்லிருக்க வேண்டிதான ஃபஸ்டே அப்டின்னே
ஆமா வச்சு ஒன்னு நம்ம இங்க போலாட்டி அவுங்க வீட்டுக்காது போயிருக்கலா அப்டின்னா
ஆ நா சொல்லிட்ருந்தே ஃபஸ்ட்டே போயிருக்கலாம்ல அவ செவனேன்னு அங்க ஒர்க்கலா முடிச்சுட்டு வீட் ட்டிக்கு வந்துருக்கலா நீங்க எப்பவாதுதா வருவீங்க அதையு இப்டி பண்ணிட்டீங்களப்பா அப்டின்ன மே இல்லப்ப அப்பற மதன் மூஞ்சு ஒரு மாரி ஆயிட்டு அதா சேர் ரைட்டு நீ
சீரியசா நானுமே அதுக்காண்டி தா ஜூசு குடிக்கவே போனே நா ஏனா அவ ஒரு மாரி உம்முன்டுருந்தா எனக்கு ஒரு மாரிருந்துச்சு சேரி மதன் மூஞ்சி நா வேணா அந் சைட் வேற நின்னுட்ருந்தேனா நா டேரக்டா அவ மூஞ்ச பாத்துட்டே தாருந்தே ரைட்டு போவோ அவுனுக் காணு அவ பண்ணுவோ போவோ அப்டின்ட்டு தா நா கார்ல ஏறிட்டே இல்லாட்டி நா பஸ்ல ஏறணு அது ஏறனு இது ஏறனு எதாச்சு ட்டு கெடந்துருப்பே சரி அவ மூஞ்சி ஒரு மாரி போச்சு நம்ம போவோ அவ்ளோ தா அப்டின்ட்டு கெளம்பிட்டே நா நீ கூட பல்ல பல்ல காட்டிட்டு நின்ன அவ ஒரு மாரி அமைதியா நின் ன்னா எனக்கு அது ஒரு மாரி இன்ச்சு சேரி நம்ம கெளம்புவோ அப்டின்ட்டு நா கெளம்பி
ஆனா ஃபஸ்ட்டே சொல்லிருந்தா கூட செவனேன் வீட்டுக்கு வந்துருப்பனே நீங்க வந்தா போதுமே ஏனா இப்போ இவளுங்க பூமே வர மாட்டாங்க மா தா வருவாளுங்க அதுந்த ட்ரெயின மிஸ் பண்ணிட கூடாதுன் நெனச்சு ரெண்டு பேரு பிளான் பண்ணி இப்டே ஆயிடுச்சே சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்ருந்தா மதன் மூஞ்சி ஒரு மாரி ஆயிட்டுங்கோ அதா நா உன்னு சொல்லல அப்டின்னா சேரி ரைட்டு அப்றன் நீ இங்க தானா
ஆ நா மட்டுந்தா வாட்ச் பண்ணன் நெனைச்சே மதன் மூஞ்ச இவளு வாட்ச் பண்ணிருக்கா ஜோ சொல்லம்போது நீயு வாட்சு பண்ணியா ஜோ அப்டின் சொல்லி கேட்டே நா ஆமா நானு வாட்சு பண்ணே அப்டின்னே சேரி ரைட்டு இதனால தா செக்குனு கெளம்பிட்டே
இவ இன்னைக் சண்டே சண்டேல தான படிக்கே அப்பப்போ அடு த்த வாரோ எதோ போறாலாம என மண்டைக்கு என்னமோ பாக்க
அப்டியா தெர்லியே அதல்லா சொல்லவே இல்லையே நம
ஆ இன்னைக்கு எதோ ஒன்னு சொன்னாலே அவ நேத்தி ஏற என்னவோ சொன்னா அவ எனக்கு தெர்ல
சலுனா
சலனு அவ சலுன வேற பேர்ல சொன்னாப்ப கேர் வீ கேர் இங்குற மாரி ஒரு கேர் பண்ணுவாங்கல்ல மண்டைக்கு
தெர்லியே எனக்கு என்ன கேருன்னு
சரி என்னவோ ஒன்னு மத அந்த ஹேர் என்ன ஹேர்ன்னு பாத்து அதுக்கு நம்ம மண்டை என்ன தேவையோ அது பண்ணுவாங்கல்லா அது பேய்ருப்பாங்கன் நெனைக்கே ச அது போனதுல எங்க டாடி இரு வாரே ஃபோன வச்சுட்டு வாரே இரு
ட என்ன பண்றது ச்சை வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு ம் ம் ம் ம். ம்.
ச என்ன சவுண்டு இந்தா படி ஹலோ
ஹலோ?
அது காலு எடுத்தொனே ஒரு மாரி காமிச்சுதா காதுலருந்து அது எங்க அக்காட்ட பேசிட்ருக்க அப்டின்னே.
இவ்ள் நேரோ அமைதியாவுமே இருந்தாங்க யாருமே பேசலயே.
அவ எடுத்துட்டு வந்தா அது காத்துல இருந்து எடுத்தொன்னே அந்த ஸ் டைமிங் வேற காம்ச்சுதா ஒரு மாரி அ என்னெலவோ அதுலருந்து எடுக் கூடாது அப்டிங்க மாரி நெனச்த்தா ரிட்டன் பேசிட்ருப்பா அப்டின்னே.
ம் ம் ம்.
அது எதோ அவ மண்டைக்கு வந்து என்னதா தேட்டீன் தௌசனுக்கு என்னமோ பண்ண போறாங்களா.
எம்மாடி எ
அது வந்து லிடியா ஹேர் மாரி ஸ்ட்ரெய்ட்டா வருமா.
அ
ஸ் பெறவு இன்னொரு இதுல வந்து அந்த எதோ ஸ்பாவா அது ஸ்பாவோ பண்ணுவாங்கள்லா அது பண்ணா எய்ட்தௌசனா அது வந்து ஏ ட் மந்துக்கு ஒன்ஸு ரிட்டன் பண்ற மார்ருக்குமா. ஃபோர் தௌசணா எதோ ஒன்னு சொன்னா எய்ட் மந்த்க்கு ஒன்ஸு ரிட்டன் பண்ற அப்டிங்கற மாரி சொன்னா.
ம்
இது வந்து பிராண்டடா அதனால கோகுல் வந்து இதா பண்ணணு இது வந்து ஒன்இயர்கு வாரண்டி இருக்கா. அப்பறமே நம்ம கண்டிஷ்னர் மட்டு போட்டு யூஸ் பண்ணிக்லாம் போல அது லைஃப்லாங் இருக்குமா.
ம்
அப்போ இது வந்து இவிங்க வந்து இவுங்க இது பண்ண போறாங்களா தேட்டீன் தௌசணுக்கு.
ம்.
அ நெக்ஸ்ட் வீக் அதுக்கு போ போறாங்களா. காசு வந்து ஸ்காலர்ஷிப் வந்துச்சா பதிநாலாயிரோ.
யம்மாடி அ
அது வந்து கோகுல் வந்து வீட்ல சொல்லலையா இதுக்கு வந்து பதிமூணாயிருவா செலவு பண்ண போறாங்களா.
யம்மாடியா மண்டைக்லா செலவு பண்லன் எவ போய் அழுதா.
பதிமூணாயிருவா வருது.
சொல்லு நாலாயிருவா செரினாதா ஓகேங்ளா செயிட்டிங் பண்ணதுக்லா ஃபோர் தௌசண் ஆவு. தேவதா தேவல்லதா ஆனா அ ஸ்ட்ரெட்னிங் பண்ணனா செரி ஓகே பண்ட்டு போறான் விட்டரலா பதிமூணாயிருவா மண்டைக்கி எதுக்கு பே
இல்ல பெறவு இப்போ இவ வேண்டான் சொன்னானா பண்ணணுனானா சே என்னவோ பண்ணுங்க அப்டின்ட்டு உட்டே.
எப்பா செலவு எம்மாடி அ செரி சேரி நல்லார்ந்தா சேர்தா வா.
ஆமா.
அவ்வுளோ ஓவ்வரு
பதிமூணாயிரலா ஓவரு தா
சேரி அவ்வள சொன்னா கேட்டுக்கம்மா நா சொன்னேன்னு சொல்லிறாத
நா கேக்கவே மாட்டேன்ல மே நா ஓண்ட பேசாத உ
இல்ல அவளா உங்கிட்ட பேசு ப்நானா இதப்பத்தி அப்ப ஓகேவான்னு கேட்டுவ நா அமா சுப்பு சொன்னா அப்டின் சொல்ட்டன் வைய இத பத்தி நம்ம பேசுணுங்கிற மாரியாயிரு
ச ச ச நா அப்பிலாம் பேசவே மாட்ட அப்டியா அப்டியான்தா எல்லாருகிட்டையு கேட்டுகுவே
ம்
சொல்லீட்ருந்தா
இன்னிக்கு ரிங்கு நல்லா இருந்துச்சுப்பே ரெண்டுமே நல்லா இருந்துச்சுப்பாத்தனா
ஆமா ரெண்டாயிரத்தி எழுநூறாம்ப காப்பு பத்தாயிரூவா வருதா
காப்பா
ஆ
காப்புலா எடுக்கன் சொல்லவே இல்லையே அவ எடுத்தாளா
பாத் பக்கத்துல யாரோ எத்துருக்காங்க பத்தாயிரமா நானே எனக்கெடுக்கலானு நெனச்சேந்த பத்தாயிரத்துக்கு சிங்கிதா அடிக்கணு அப்டின்னு சொல்லிகிட்ருந்
யாருக்கு மதன்கா அ அ அ
இப்போட்டு ஏதாவ்து வரும்போது எடுத்துக்லான் நெனச்ச ஆனா பத்தாயிர விக்டி பட்ல
யாஹுஹும் வெள்ளிய அதுக்குள்ளய யார்னாலளயு அறிவுறும்பண்ணி சேர்த்து வையி இதுல என்ன இருக்கு நவம்பர் வர்ரதுக்குள்ளயு சேர்த்து து வையி நல்லா சேர்த்து வைக்கிற ஹேபிட் உண்டா
ம் கரெக்ட் தா நாளைக்கு சீட் தாரேன்ருக்கா நாளைக்கு செயின் தாரேன்ருக்கா எனக்கு சேத்துவக்கிற ஹாபிட் உண்டு அத விட அதிகமா செலவு பண்ணுத ஹபிட்டு உண்டு
அட ஈக்குவலா மெயின்டன் பண்ணுவ நம்மளுக்கு இங்க அப்டி இல்ல நீள்றது மட்டுந்தா சேத் து வைக்கல ஒரு துளி கூட கெடையாதுன்னா பாத்துக்கோ அண் நெனப்பே இங்க உங்க எங்க எங்கன்னு வைப்பேனா ஒன்னு சேராது எனக்கு அதனால வந்துட்டு நம்மளுக்கு அத
சொல்லிருக்கா பாப்போம்
ம் வந்துச்ன்னா அப்டியே கொஞ்சோ கொஞ்சோ சேர்த்துவை நவம்பர் வரைக்கு நவம்பர் வரைக்கு இருக்குல அழகா
நா அத சொல்லல இப்ப சீனு நாளைக்கு தாரன்னு சொல்லிருக்கான்னு சொன்ன
சீனு தரேன்னு சொன்னத சொன்னிடியோ
ம் ம்ம் ஆள் ரொம்ப ஒழயனுயே ஏ ஆனந்தக்கா கூப்ட்டாங்க நெல்லயப்பர் கோயிலுக்கு நானு அக்காவு தா அலஞ்சு டோ ரொம்ப எனக்கு கால்லா வளையுது நேத்தழஞ்சுதே அப்டின்னு சொல்லிருக்கோ
கொஞ்சனஞ்ச அலச்சலாவா அலந்துருக்கோ இன்னக்கி என்னால காலு வலிக்கதா செய்யு
த்து ரொம்ப கால்வலி எனக்கு சேத்து வச்சி எங்க அக்காகு வழையுது அவ கேட்டதுக்காகா வரலங்கிற மாரிதா சொன்னா அபி கேட்டா வரியானு இல்ல வேற லங்க மறந்து சொன்னே நெல்லயப்பர் கோயிலுக்கு அரணா வரேன்னு சொன்னா அப்டின்னா ஆமா
ஆமா நானுங்காட்டி கேட்டே வாங்கலே நம்ம ப பாப்போ அப்டின்னு நீ குடும்பத்தோடல்ல வர்ர நாங்க எப்டி வர அப்டின்னா இதுல என்ன இருக்குல நீங்க அங்க வந்துட்டு ஃபோன் அடிங்க அப்டின்ன சேரி ரைட்டு அப்டின்னா அவணு
நா அருணா வரால்ல அவ கூட வர வேண்டிதன்னா அவ ஃபேமிலியோட போ அப்டின்னு நீயும் வா அப்டினா எனக்கு ஒடம்பு முடில கால் ரொம்ப வலிக்கு அப்டின்னே
அ
வந்தா சொல்லுதேன சேரி ரைட்டு ஆண்ட்ரோ போறனா இப்ப நீங்க அவனதான என்ன பாக்க போறன்னா மதன் காலைலயே போய்ருவான் போல சேர் இலுப்பானா அபியும் இந்த டைம் போறேண்ணா அபியும் இந்த டைம்தா போறானா
ம் எங்க வீட்ல வெச்சுட்டு காலைலதா போம் கேட்டவ நான் சொன்னே கூட்டமா இருக்குமான் சரியா வரு கோயில்கள்ள போய் உக்காந்துருவேன் எங்கம்மா வீட்டுக்கு ச் வேண்டா அப்டின்னே சாய்ங்காலோ போய்ட்டு என்க்கு வருஷோ வருஷோ சாய்ங்காலந்தா போவன் அது ஒருவாட்டி மயக்கம் போட்டு விழுந்தம்பார் அதோட செரி சாய்ங்காலோ போவேன் எதாவது கடைல எதாவது பெ
அவ்ளோ தூரோ கயிற இழுப்பாங்ளோ
ஆன் சொல்லு வாய்ப்பே இல்லை எனக்கெல்லா வாய்ப்பேல்ல
நம்ம என் என் ஒடம்பு சைசுக்கு இருக்குப்பா அந்த கயிறு என் ஒடயன்னு ஒடம்போட பெருசா இருக்கும் நெனைக்கேன் ஆ உன் ஒடம்பு சைக்கு இருக்கும்போல அது எப்டி பா இழுக்க முடியு அப்டின்னு சொன்ன என் ஒடம்பு கூட பிரச்சனை கை வைக்க அது ஃபுல்லா நரம்பு நம்ம இழுக்கும்போது எப்டி இருக்குன்னு பாரு
எம்மா எனக்கு அதெல்லா அன்னைக்கெல்லா மயக்கம்போட்டு விழுந்தகப்றோ அதுலருந்து குடுக்க முடியாதுன்ட்டாங்கோ அதுலுந்து ஈவ்னிங் போவேன் புடிச்சதெல்லா வாங்கி திம்பேன் கம்ல்லாதுன்னு பிறக்குவேன் வீட்டுக்கு வந்துருவேன் அவ்ளதா முடிஞ்சு ஒரு பத்து மணி கூட பொறுமயா வருவோனு வெச்சுக்கவே ஏன்னா அப்ப வரைக்குமே கூட்டமாதா இருக்கு அங்க நைட் ஃபுல்லா என்னால ஒன்பதே முக்கால் அந்த மாரி டையத்துக்கு வீட்டுக்கு வருவோ பொறுமயா வருவோ ஆட்டோவதா புடிச்சி அதனால வருஷோ வருஷோ அப்டிதா போய்கிட்டு இருக்கு நாளைக் எப்டினு தேர்ல்லா வந்து சாய்ங்காலோ போல நிப்பாட்டி விட்டுருவாங்க அவ்ளதா ஒரு ஓரமா நிப்பாட்டி விட்டுருவாங்க
போன டைம்ல்லா ஏழு மணி எட்டு மணியெல்லா தேறு அப்பதா இதுக்கே வந்ச்சு
அப்டியா எனக் தெர்ல நாங்க வந்து நா போம்போதெல்லா ஒரு ஓரமா நிக்கு தேரப்பத்துல ஒரு இ காக்கா கூட இருக்காது
கு கரெக்டா கோயில்கிட்ட வர்ற மாரி ஆயிட்ட அனால கூட்டோ ஃபுல்லா கோயில்கிட்ட ஏறிட்டு
அ ஏறிறும் ம்ஹும் நாங்கெல்லா தேருப் போ மோஸ் ட்லி நின்னு ஈ காக்கா இருக்காது அ
அர்ணா உனக்கு டாஸ்க்கு இன்னு ஒரு ஆளுக்கு ஃபோன் பேசணும்பா எனக்கு
இன்னு ஒரு ஆளு இன்னு யாரெல்லா பேசிருக்க போறீங்கன்னு சொல்லி சடச்சட
ஆண்ரோக்குள்ளது போய்ட்டு ஓன்ட்ட, காஜோட்ட, அபிட்ட
மதன் அதுல இல்லையோ
ஆ ஹா
அப்ப வேற கார்த்திட்ட பேச வேண்டிதான
கார்த்திட்ட பேசல நீ தான சொன்ன அவ வை
அவ இங்கில்ல ஊருக்கு வந்துருப்பா அவுளுக்கு அடிச்சு பேசு
நீ அஞ்சு பேர்ட பேசிட்டியா
நா ஓன்டதா நாலாவது அஞ்சாவது கார்திதா
இது எப்போ சாச்சே
நானு இப்ப சார்ஜ் தா போட போறோ ஃபோன உங்கிட்ட பேசிட்டு ஆம்ப்பா எப்பா இது ப்ராஜெக்ட்ங்ப்பா எங்க வீ ஏன்னா வந்து சும்மா பத்து மணிக்கு மேல யாரிட்டையோ ஃபோன போட்டு கல்ல போட்ற நீன் கூட தெரியாது யார்டையோ பேசிட்டு இருக்கான்னு நெனசு திட்டுறாங்க
ம் நீங்க எங்க அப்பா ஃபோன் பேசிட்டு இருக்குறத பாத்துட்டு போனாங்க
இல்ல ந ஆல்ரெடிந்தா ஓடிக்ட்டுதா இருக்கு ஏ ரெண்டு பேரு ஃபோன்ல கூட பேசின கிடையாது எப்ப பேசுன கடைசியா செமஸ்டர் எக்ஸாம்க்கு பேசனது அப்பயுமே என ரூம்ல கத வடைச்சிருவனா கேக்காது இப்ப வந்து இப்டியே இல்ல தெறந்து கிடக்கா அதனால கேக்கு சோ இது பண்றாவு
சிரி
இப்ப மூக்கடைக்குப்ப சளி என்ன பாவம் பண்
ஏ தொண்ட அடச் சம்முன்னு
திங்ககெழம் இப்யேதா அங்க வரைக்கு ஒத்தைல போனது இது வரைக்கு ஒத்தைலே போனதே கிடையாதுப்பா நீ இல்லாம பாஸ்ட் டைம் போ போற இன்டஷிப்கு
ஆமா நா என்ன சீரழியப் போறேன்னு தெர்ல நா என்ன சீரழியப் போறேன்னு தெர்ல
ஆ உனக்கு அதவள இல்ல மீனச்சிஉண்டல்ல கேளு கேளுங்க நீதா வரமண்டங்க அங்க
அபிட்டு நாளைக்கி அபிட்டு திங்க கெழமை கேக்க சொல்லிருக்கே அவ அங்க கேகலயா மா அவனுங்க அங்க கேக்கலையா அபிநா கேகலனு தா சொன்ன செரி நா எனக்கு அது மட்டு கேட்டு பாரு அப்டின்ன
சேரி ம் கெடைச்சட்டுன்னா அங்க போய்ரு ஒர்க் ஒர்னாள் முன்ன பின்ன ஆனாலு பரவாயில்ல அங்க பேய்ரு
ஆமா
நா வேஸ்டா இவ்ளோ தூர அலைய வேண்டாம அது ஒரு தூர பத்தியா அதா யோசிக்ர இல்லாட்டி கூட சேரி போய்ட்டு வா அப்டின்ருவே நமக்கு போய் பழக்கம